வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டிங்க இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கேங்க
ஓகேங்க இன்னக்கி பாத்தீங்ன்னா நம்ம பண்டிகை அப்புடின்ற ஒரு தலைப்புல வந்து பேசலாமாங்க
சூப்பருங்க நல்ல தலைப்பு பண்டிகைனாலே வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தானே உறவினர்கள் எல்லா ஒன்று சேந்து ஒரு கொண்டாடுற விஷயோன்றது அது பண்டிகையை பொறுத்து தா இருக்கு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ச சில விஷயங்கள் நீங்க பே ஷேர் பண்ணுங்க மயிதிய நா பேசுறே
ஓகேங்க இப்ப பண்டிகைன்னு பாத்தீங்கின்னா மனித வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியையு உற்சாகத்தையு ஒற்றுமையையு நமக்கு வந்து குடுக்குங்க அதாவது பண்டிகை நாட்கள்ல பாத்தீங்கின்னா நம்ம ரொம்பவே ஒரு மகிழ்ச் ழ்ச்சியா இருப்போ எல்லாருமே ஒற்றுமையா இருப்போ அதுவே வந்து அதுக்கான ஒரு ரொம்ப சிறப்புன் சொல்லுவீங்க அதாவது ஒரு உழைப்போட அ சோர்வை வந்து நம்ம மறக்குறதுக்கு குடும்பத்தோட சேந்து செலவிட்றதுக் அ இந்த பண்டிகை வந்து ஒரு முக்கியமா இருக்குன் நா சொல்லுவேங்க பண்டிக வந்து நம்மது கலாச்சார பாரம்பரிய இது எல்லாத்தோட மதிப்புகளையு அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பாலமா வந்து இருக்குதுன் நா சொல்லுவேங்க
உண்ம சூப்பருங்க ஆமா அந்த மாரி பண்டிகைகள்னு எடுத்துட்டாலே ஆ மெயினா பாத்தீங்கனா நம்ம பொங்கல் பண்டிகை அப்டினு எடுத்துக்கிறோல அந்த பொங்கல் பண்டிகை கிராமத் துலலா எப்டி கொண்டாடுவாங்கனா அவங்க வயல்ல பயிர் வச்ச அந்த நெல்ல முதல் நெல்ல அதாவது ஃபர்ஸ்ட்டு அறுவட செய்றோல்ல அந்த நெல்ல எடுத்து அந்த நெல்ல வந்து அவங்களாவே ஒடச்சி அதுல வந்து பானையில போட்டு அத வந்து பொங்கல் செஞ்சி கொண்டாடுவாங்க அது வந்து இப்ப கொஞ்ச கொஞ்ச கொறஞ்சிட்டு வருது ஆனா அந்த காலத்துல அப்டிதா செய்வாங்களா அதனாலதா அத தை பொங்கல் அப்டின்ற மாரி அத சொல்வாங்களா ஏனா தைலதா அந்த அறுவட நடக்கு அப்ப பாத்தீங்கன்னா அந்த நெற்கல வந்து அந்த நெல்ல வந்து அரிசியாக்கி அத வந்து அதுல வந்து பொங்கல் வச்சி செய்வாங்களா அது இல்லாம இன்னொன்னு இன்னு ஆனா கடபிடிச்சிட்டு வராங்க அந்த கிராமத் துல இந்த பொங்கல் பண்டிகை அப்டின் பாத்தீங்கனா வாசல் பொங்கல்னு வெப்பாங்க கிராமத்துல அப்ப பாத்தீங்கன்னா ஊர்ல இரு க்ற எல்லாருமே இப்ப ஒரு கிராமனா அந்த ஊருல இருக்குற எல்லாரு ஒரே டைம்ல வந்து அந்த வாசல் பொங்கல் வந்து ஆரம்பிச்சி அதே ஒ ரே டைம்ல அத முடிச்சிருவாங்க அந்த பாசல் பொங்கல் செய்யறது இப்ப பாத்தீங்கன்னா அது கொஞ்ச கொஞ்ச கொறஞ்சிட்டு வருது எல்லாரும் நகர் புறத்துக்கு மாறி வரதுனால அது வந்து கொறஞ்சிருது ஆனா அந்த பண்டிகைங்கிறது வந்து ரொம்பவு சிறப்பான ஒரு பண்டிகைங்க அதுவு அந்த கிராமத்துல கொண்டாடுறது வந்து சந்தோஷ மா இருக்கும் அந்த மூணு நாட்களு பாத்தீங்கனா அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் அந்த காணும் பொங்கலப்ப நெறைய போட்டிகள் வெப்பாங்க இப்டி நெறைய விஷயங்கள் நடக்குங்க அத பத்தி சொல்ல சொல்ல இன்னும் நெறைய சொல்ற மாரி இருக்கும் நீங்களு ஒங்க ஷேர் பண்ணுங்க நா பேசறே
ஆமாங்க இப்ப பாத்தீங்னா நீங்க சொன்ன மாரி பொங்கல் ஒரு பண்டிகை அடுத்து தீபாவளி பாத்தீங்னா ஒரு இருளை அகற்றி ஒழியை பரப்புற ஒரு பண்டிகைங்க அதாவது புது புது புத்தாடைகள்லா அணிந்து இனிப்புகள் நம்ம பகிர்ந்து டாசு வெடித்து மக்களோட ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடுறதுங்க அதாது தீமை மீது நன்மை வெற்றி பெற்றத வந்து என்ன பண்ணுதுனா உணர்த்துது அந்த பண்டிகைன் நா சொல்லுவேங்க அப்றோ பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து பிறந்த நாள்ன்னு சொல்லிட் ட்டு தேவாலயத்துக்கு போயி அங்க பொயிட்டு கேக்லா கட் பண்ணி மகிழ்ச்சியா கொண்டாடுறது அப்ப ரம்ஜான் பாத்தீங்னா நோம்பு வப்பாங்க நோம்பு வச்சிட்டு ஒவ்வொருத்தருக்கு வாழ்த்து தெரிவிச்சி உதவிகள செஞ்சி மகிழ்ச்சியா கொண்டாடிக்குவாங்க இந்த மாரி பண்டிக ஒவ்வொரு பண்டிகையு எல்லாருக்குமே என்னன்னா ஒரு மகிழ்ச்சிய தருது மகிழ்ச்சிய கற்றுக் குடுக்குது ஒரு அன்பும் பகிர்வு ஒற்றுமை எல்லாத்தியும் வந்து வெளிப்படுத்துது இந்த பண்டிகை மூலமா அப்டின் நம்ம சொல்லலாங்க
உண்ம நீங்க சொன்னது கரெக்டுங்க அந்த மாரி ஒ எந்த ஒரு ஜாதி மதமும் இல்லாம எல்லாரு ஒன்றாக ஒத்துமையாக இருக் கிறதுக்குமே இந்த பண்டிகை வந்து ரொம்ப சிறந்தாவா ஒரு விஷ்யனு சொல்வேங்க பாத்தீங்கனா இந்த பக்ரித் பக்ரித் பண்டிகை அப்ப பாத்தீங்கன்னா அங்க நோம்புக் கஞ்சின்னு ஒண்ணு குடுப்பாங்க அது வந்து அவுங்க இனது அவுங்களுக்கு மட்டு அவுங்க மட்டு செஞ்சு குடிச்சுக்க மாட்டாங்க அங்கப் போற எல்லாருக்கு வந்து அந்த நோம்பு கஞ்சுனு ஒண்ணு குடுப்பாங்க அது அவ்வளோ இனிமையாக இருக்கு அத பாத்தீங்னா எந்த ஒரு வேறுபாடு இல்லாம அந்த பண் டிகை வந்து அவ்ளோ சிறப்பா கொண்டாடுவாங்க எல்லா மதங்களு வந்து ஒரே மதம் அப்டீன்ற மாரி சொல்லிட்டு அவ்ளோ சூப்பரா அந்த வந்து அத கொண்டாடுவாங்க எல்லாருமே சேந்து கொண்டாடுற விஷ்யங்கள்னாலே அது பண்டிகை அது எந்த பண்டிகையா இருந்தாலுமே அது ஒரு சிறந்த பண்டிகை அப்டின்றது தாங்க என்னோட கருத்து அந்த மாரி நம்ப உறவினர்களு பாத்தீங்கின்னா அக்க பக்கத்துல இருக்கவுங்களு பாத்தீங்கின்னா நம்ப பண்டிகை இப்ப பாத்தீங்கின்னா நம்ப வீட்டுல சமைக்கிறத நம்ப மட்டு சாப்ட்டாம பக்கத்து இருக்குறவுங்க அவுங்க கிட்ட குடுப்போ அவுங்க வீட்டில என்ன சமைக்கிறாங்களோ அத கொண்டு வந்து நம் ப கிட்ட குடுப்பாங்க இனிப்பு பகிர்ந்து கொள்வோ அவுங்ககிட்ட போய் முன்ன பின்ன தெரியிலனாலு அவுங்களுக்கு வாழ்த்து சொல்றது ஒன்னா சேந்து பட்டாசு வெடிக்கிறது இப்படி நெறைய விஷ்யங்கள் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு சந்தோஷம் வரு ஒரு மகிழ்ச்சி வரு ஒரு ஒற்றுமை வரு இப்டி எல்லாமே வந்து அந்த பண்டிகை டைம்ல கெடைக்கிறது ரொம்ப சந்தோஷ அதால அந்த பண்டிகையை வந்து எல்லாரு ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வந்து அத கொண்டாடணு அப்டிங்கிறதாங்க என்னோட கருத்து
ஆமாங்க இப்ப பண்டிகை பாத்தீங்கின்னா நெறைய பேர் என்ன சொல்றாங்க ஒரு சில நேரங்கால்ல வந்து பண்டிகை வந்து நமக்கு ஒரு சில டைம்ல பாதிப் பாவு ஆய்டுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி தீபாவளி டைம்ல்லா பாத்தீங்கின்னா முன்னாடி எல்லா இருந்த பட்டாசுகள் மாரி இப்ப கடையாதுங்க இப்ப பாத்தீங்கின்னா அ எது பட்டாசு வெடிக்குது எது வெடிக்க மாட்டது அப் டினு எதுவுமே தெரிய மாட்டேதுங்க புதுசு புதுசா கண்டுபிடிப்புகள் வரவு இப்பலா பாத்தீங்கின்னா சும்மா கையில வச்சிட்டு இருக்கிலே வெடிச்சிருது இந்த மாரி இந்த காலகட்டத்துல வந்து அந்த மாரி வெடிச்சு நெறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்க அதனால பண்டிகைகள் வந்து சுற்றுச்சூழல பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில வந்து கொண்டாடணுனு சொல்றீங்க குறிப்பா வந்து என்னா பண்ணணுனா பட் டாசுகள வந்து அளவோடு பயன்படுத்தி மாசுபாட்ட குறைத்து இயற்கைய பாதுகாக்கணு அது இல்லாம நம்மளையு வந்து நம்ம பாதுகாத்துக்கோனு சொல்றேங்க
உண்ம நீங்க சொல்ற கருத்த ஒத்துக்கிறேங்க அப்டியே ரூல்ஸ்ஸு கூட வந்துருச்சிங்க இவ்ளோ டைமுக்கு அப்பறமா பட்டாசு வெடிக்க கூடாது அப்டின்ற மாரியு போட்ருக்காங்க உண்மையா நானே வந்து நெறைய டைம் பாத்திருக்கே நியூஸ்ல நெறைய பாத்திருக்கே அது பாத்திகின்னா அந்த கையில வச்சுக்கிட்டே வெடிக்கிற வெடி எல்லா வந்து நா நெறைய பாத்திருக்கே செல பேர் வேணும்னே ஸ்டைலா வெடிக்கின்ற பேர்ல கையில வந்து கொளுத்தி கொளுத்தி போட்றது அது வந்து சில டைம் கையில வெடிச்சிரு இப்டி நெறைய விஷ்யங்கள் பட்டாசு வெடிக்கு போது தெரியாம கூரையில விழுந்து தீப்பற்றிருக்கிறது இப்டி நெறைய விஷ்யங்கள் வந்து நடந்துகிட்டு தா இருக்கு பண்டிகைங்கிறது நம்பளுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு விஷ்யம் அத வந்து நம்ப வந்து ஒரு கஷ்ட தர வேண்டிய ஒரு விஷ்யமாக மாத்த கூடாது அத வந்து நம்ப வந்து பாதுக்காப்பாகவு மகிழ்ச்சியாகவு வந்து அந்த பண்டிகை நம்ப கொண்டாடணு எல்லாருமே சேந்து சந்தோஷமாக நம்ப கொண்டாடணு பாதுகாப்பாகவு கொண்டாடணு அத மாரி நீங்க சொன்ன மாரி பட்டாசுகள் வந்து கம்மியாவே வெடிச்சி ஏனா பாத்தீங்கின்னா அது தீபாவளி அப்பிடின் வந்துட் டா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெடிய வெடி வெடி வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப பாத்தீங்கின்னா வெறு புகை மண்டலமாவே இருக்கு இதனால நெற ய நம்ப இயற்கைய வந்து கொஞ்சோ மாசு அடைகிறது தா அதெல்லா இல்லாம கொஞ்சோ பாதுகாப்பான முறையில நம்ம நாட்டையு கொஞ்சோ பாதுகாக்கணு அப்பிடின்ற முறையில வந்து அவுங்க தகுந்த அளவுக்கு பட்டாசு வெடிச்சி கொண்டாடுனாங்கன்னா இன்னுமே நல்லாவே தாருக்கு
ஆமாங்க அதாவது பண்டிகைல கார்த்திகைல பாத்தீங்ன்னா அதாவது பாக்கவே அவ்ளோ மகிழ்ச்சியா அவ்ளோ சந்தோஷமாருக்குங்க அந்த வெளக்கெல்லா மாடியிலருந்து லைனா எல்லாரு வீட்லயுமே வச்சு அத பாக்குறக்கே கொழந்தைகளுக்கு செரி பெரியவர்களுக்கு செரி ஒரு மகிழ்ச்சியா அவ்ளோ சந்தோஷமாருக்குங்க இந்த கார்த்திகை டைம்ல வந்து இந்த கிராமங்கள்லா பாத்திங்ன்னா ஒரு இது ப்பு சொக்கப்பான அப்டின்னு சொல்ட்டு கொளுத்துவாங்க அதெல்லா பாத் தம்னா அவ்ளோ சூப்பராருக்கு ங்க இந்த தெப்ப குளங்கள்ல எல்லா வந்து விளக்கேற்றி ஆ என்ன பண்ணுவாங்க தேர் மூலமா சுத்தி வருவாங்க அந்த மாரி நிகழ்வெலா வந்து நல்லாருக்குங்க அதெல்லா வந்து இந்த பண்டிகை டைம்ல தா நம்ம பாக்க முடியும்னு நா சொல்வேங்க
உண்ம உண்ம நீங்க சொல்றது கரெக்டு அந்த மாறி டைம்ல அதுக்கதுவாவே அத பாக்குறதுக்காகவே வெளில எல்லாரு போவாங்க விளக்குகள் எவ்ளோ வச்சிருக்காங்க எவ்ளோ அழகாருக்கு அப்படின்னு அத பாக்குறதுக்காகவே நெறைய பேர் போவாங்க அந்த மாறி பொங்கல் டைம்ல பாத்தீங்கன்னா கோலங்கள் போடுவாங்க பாருங்க அழகழக கோலங்கள் போடுவாங்க ஒரு ஒரு வீட்லயு ஒரு ஒரு கோலங்கள் ஒரு வண்ணத்தில வந்து அது அழகாருக்கு இதுல என்னன்னா அந்த கிராமத்து சைடலலா பாத்தீங்கன்னா நெறைய பேரு என்ன செய்வாங்கன்னா ஃபஸ் ட்டு நா கோலம் போடட்டுமா இல்ல நீ கோலம் போடட்டுமா அப்டின்ற மாறி போட்டி வச்சு ட்டு அவங்களுக்குள்ளாரே வந்து கோலங்கள் வந்து போட்டு அதுலயுமே போட்டி நடக்கு ங்க அந்த காணும் பொங்கல் அப்ப பாத்தீங்கன்னா கோல போட்டி நடக்கும் அ உறி அடிக்கிறது யாருமே சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரையு கலந்துக்கலா யாருக் க்குமே வயது வரம்பே கெடையாது எல்லாரு சேந்து வ வந்து ஜாலியாக வெளையாட்றது நெறைய போட்டிகள் வைப்பாங்க அழகாருக்கும் அது இல்லாம அந்த காணும் பொங்கல் அப்ப பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பசங்களுக்கு அழகா பூ ஜட போட்டு அந்த பூ தச்சு அவ்ளோ அழகா ஜோடுச் சி அந்த பாவாட சட்ட போட்டு அழகா அனுப்புவாங்க கோயிலுக்கு அங்க பாக்கும்போது அது ரொம்ப சூப்பராருக்கும் எல்லாம் சேர்ந்து கும்மி அடி பாடல்கள் பாடுவாங்க விளக்கு பூஜ நடக்கும் இப்டி எல்லாமே நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா அழகா இருக்கும் அந்த கோலங்கள் பாத்தீங்கன்னா அது வந்து நெறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கோலங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு வாங்க இவ்ளோ பெரிய கோலம் போடணு நம்ம வீட்டுல தா அவ்ளோ பெருசா இருக்கணு இவ்ளோ அழகா இருக்கணு அப்டியெல்லா வந்து அந்த ஒரு மூணு நாள் பண்டிகைக்காக ஒரு மா சத்துக்கு முன்னாடியே வந்து நெறைய பிளான் போட்டெல்லா பண்ணுவாங்க அதெல்லா நெனைக்கும் போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்குங்க எனக்கு
ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரியே அந்தப் பொங்கல் பண்டிகையப்ப என்னப் பண்ணுவாங்கனா விளையாட்டுப் போட்டிகள்லா வச்சு பரிசெல்லா வழங்குவாங்கங்க அதெல்லாம் பாத்தீங்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குன் நா சொல்வேங்க இந்தப் பொங்கல்ட் டைம்ல பாத்திங்கின்னா அ அதாவ் கிராமத்து சைடு அப்டினா மாட்டுப் பொங்கல் அப்டின்ட்டு மாடுகளுக் கு வந்துப் பொங்கல் வெச்சு அந்த காலத்து முறையில அவ்ளோ பாக் பாக்கறதுக்கே அவ்ளோ இனிமையா இருக்குங்க அந்த காலத்து முறையிலெல்லா வந்து அ பொங்கல் வெச்சு கோயிலுக்குப் போயிட்டு ரொம்ப விசேஷமாப் பண்ணுவாங்கங்க பொங்கல்னாவே வந்து ஒரு சிறப்பான ஒரு இதா இருக்குங்க அதாவ்து கிராம சைட்லாம் பாத்தீங்னா டான்ஸு அவங்களே குழந்தைங்களுக்கு அ பொங்கல் வந்துருச்சா நாங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்றோ அப்டின் சொல்லி அந்த மாரிலாம் பண்ணி நெறைய நிகழ்ச்சிகள் போட்டிகள்லா நடத்தி அ அந்த அந்த என்ன பண்டிகை காலத்துல அவ்ளோ சந்தோஷமா இருக்குங்க அதே மாரி ம் ரம்ஜான் டைம் பாத்தீங்னா எல்லாருகிட்டியுமே கேட்டம்னா பிரியாணி பிரி யாணியா ரம்ஜா உங்க வீட்ல பிரியாணியா எங்க வீட்ல பி அந் மாரி பகிர்ந்து அவ்ளோ இதாக் குடுப்பா குடுத்து சாப்புடுவாங்க அதெல்லா வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷியன் சொல்லுவே
உண்ம உண்மங்க எல்லாருக்குமே அந்த மாரி விஷ்யங்கள் வந்து கெடக்காது அந்த பிரியாணியெல்லா வந்து இதுக்காகவே நாங்கப் போய் பிரியாணியெல்லா வாங்கி சாப்புடுவோம் நெறைய விஷ்யங்கள் நம்ம வந்து பண்டிகைய பத்தி பேசிட்டோன் நெனைக்கிறே அடுத்த தலைப்புல பேசலாம் நன்றி
நன்றி